ஹலோ
ஹா ஜி ஹா ஜி
ஹாய் ஜி சொல்லுங்க ஜி
எப்டி இருக்கீங்க காலேஜ்லா எப்டி போது
காலேஜ்லா நல்லா போது ஜி ஒங்க காலேஜ் எப்டி போது
என்னோட காலேஜ் நல்லாதா போயிட்ருக்கு எந்த காலேஜ் ஜாயின் பண்ணீங்க
நா ஒயில்டெக்ல ஜாயின் பண்ணே ஜி
ஓகே ஓகே எப்டி இருக்கு காலேஜி
காலேஜி சூப்பரா இருக்கு ஜி நல்ல அட்மோஸ்பியர் நம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கோப்ரேட்டவா இருக்காங்க
ஓகே
கே கேம்பஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லா இருக்கு
ம் ம் ம்
நா நினைச்சபடியே காலேஜ் கொஞ்சே ஓகே வா இருக்கு நல்லா
வேல்டக்கு எங்கே இருக்கு ஜி சென்னையில
சென்னையில நேர் வழி ஆவுடி
ஓ ஓ ஓ ஓ அங்க ஜாயின் பண்ணிங்களா எந்த டிகிரி
ஆ பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜி நீங்க நீங்க என்ன டிகிரி ஜி படிக்கிறீங்க
நா பி இ படிச்சிட்டு இருக்கே ஜி
பீயி ங்களா நா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்சு ஜி
ஓகே ஓகே சூப்பர்
எங்க எங்க காலேஜ்ல வந்து ஆரநோட்டிகளு இருக்கு பி இ இன்ஜி இன்ஜினியரிங்கு இருக்கு பாலிடெக்னிக்களு இருக்கு நர்சிங் நர்சிங் கூட இருக்கு இதுல நாங்க எங்க டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்சு
ஓ ஓகே
உங்க உங்க காலேஜ் டைம் என்னா ஜி
செயின்ட் ஜோசப் காலேஜ்
செஜ் ஜோசப் ஆட்ஸ் தா என்ன டி என்ன எடுத்துருக்கீங்க என்ன டிப்பார்மெண்டு எடுத்துருக்
நா எலெக்ட்ரிக்கல் ஜி ட்ரிபிள் இ எப்புடி போய்யிட்டுருக்கு சார் எல்லா எப்புடி இருக்காங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா
ஆ நல்லா பண்றாங்க ஜி
ம் ம்
இது மேத்த கொஞ்சே மேத்தமெட்டிக்ஸ் தா கொஞ்சே புரிய மாட்டேங்து அத கொஞ்சே டிஃபிகல்ட்டா இருக்கு
ம் ம் ம் ம்
எம் ஒன் எம் டூ இருக்கு எம் ஒன்னு கொஞ்சே ஈஸியா இருக்கு எம் டூ இது கொஞ்சே டிஃபிகல்ட்டா இருக்கு
ஓகே கப்யூட்டர் சயின்ஸ்னு எதுவு வரும்ல உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாமே
ஆமா ஜி எல்லாமே வரும் டேட்டா சயின்ஸ் வரும் சி சி பிளஸ் பிளஸ் கோடிங் எல்லாமே வரும்
ம் ம் ம் ஓகே
ஆ லேப் லேப்லா இருக்கு எங்களுக்கு
ஓகே
ஓ உங்களுது எப்புடி ஜி உங்களுக்கு லேப்லா இருக்குங்களா
ஆ எங்களுக்கு லேப் எல்லா இருக்கு
ஆ நீங்க ட்ரிபிள் இ தானே ட்ரிப் என்ன ஜி ஆ என்ன ஜி புரியில
இல்ல அட்மிஷல் எப்புடி போது அங்க அட்மிஷன்ஸ் எப்புடி பீஸ் எப்புடி நல்லா ஓகேவா
அட்மிஷன்ஸ் எல்லா நல்லா தா ஜி போகுது இந்த காலேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி பைய் இயர்ஸா இருக்கு ஏன்னா இந்த கேம் இல்ல கேம்பஸ்சு பசங்களா நெறைய பேரு செலக்ட் ஆயிருக்காங்க இன்போசிஸ் அது மாறி டிசிஎஸ்ல எல்லா செலக்ட் ஆயிருக்காங்க
ஓகே
ஆ நல்லா கேம்பஸ் இன்டர்விசு எல்லா நல்லா இருக்கு
ம் ம் ம் ம்
அப்றோ ஸ்போட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லா நல்லா இருக்கு இங்க எஸ் ஸ்போட்ஸ் வந்து காலேஜ்லருந்து டிஸ்ட்ரிக் லெவல்ல போய்ருக்காங்க வாலிபால்
ஓ
அதுல போயிருக்காங்க நல்லா இருக்கு கொஞ்சோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லா நல்லா இருக் ஆ ஓகே அது எப்புடி ஜி அ டிஸ்டிக் லெவல் நேனல் லெவல்ல போறங்களா அது மாரி என்ன இருக்குங்ளா
இப்பத்துக்கு டிஸ்டிக் லெவல் தா அதுக்கப்புறா மேபி நேஸ்னல் போவாங்களாட்டுக்கு நெனைக்கிற தெரிஞ்சி
அப்டிங்களா சூப்பர் சூப்பர் அப்ற எப்டி கோ கலேஜில எப்டி பசங்களா எப்டி உங்களுக்கு
இருக்குறாங்க ஜி எல்லா நம்மகள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே
நல்லா பேசறாங்ளா எப்டி
ம் ம் நல்லா பேசறாங்க உங்களுக்கு ஜி எப்டி இருக்காங்க
அ எங்களுக்கு நல்லாதா ஜி இருக்கறாங்க எல்லா ஏனா என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு ரெண்டு பேரு ஜாயின் பண்ணிருக்காங்க எங்க ஸ்கூல் மெட்ஸு
ம் ம் ம்
அதனால அவுங்க கூட கொஞ்சோ நல்லா ஒரு நாங்க மூணு பேரு மூணு பேரு ஒன்னாதா உக்கான்ட்ருக்கோ அதனால எங்களுக்கு கொஞ்சோ நல்லா ஜாலியா தா இருக்
ஓகே ஓகே ஆமா ஒங்களுக்கு ஒரு செக்க்ஷன் இருக்கா ரெண்டு மூணு செக்க்ஷன்ஸ் இருக்கா அந்த
எனக் ஒரு எங்களுக்கு ஒரு செக்க்ஷன் தா ஜி
பி எஸ் சி கம்பூட்டர் சய்ன்ஸ் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தா இருக்கா ஒரே ஒரு செக்க்ஷனா
ஆம் ஆமா ஆமா ஜி பி சி ஏ தா ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு பக்கத்துல பி சி ஏ இருக்கு அதுலதா ஏ பி ரெண்டு இருக்கு
ம் ம் ம் ம் ஓகே ஓகே
எதுள மொத்தோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தா பட் ஆனா பி சி ஏல வந்து ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அதனால அவுங்க ஏ ஏவா பி ரெண்டா பிரிச்சிட்டாங்க
ம் ம் ஓகே
எங்ளுது மொத்தோ ஃபாட்டி ஃபைவ் தா என்னமோ ஸ்டெரென்த்தே ஸ்டெரென்த்தே
ஆஹா எங்களுக்கு ரெண்டு செக்க்ஷன்ஸ் இருக்கு ஜு ஒரு செக்க்ஷன்ல அறுவது பேர் இருப்பாங்க மொத்தமா வந்து நூத்தி இருவது பேரு
அப்பற எப்டி ஜீ கேம்பஸ்லலா இருக்குங்ளா காலேஜ்ல
இருக்குனு சொல்றாங்க நா பாத்தது இல்ல டி சி எஸு அப்பறோ இன்ஃபோசிஸ் காலேஜு இன்ஃபோசிஸ் எய்டட் கம்பனி வேற என்ன இருக் கு ஆ அது கேட்டர் பில்லரு
கேட்டர் பில்லரு கேட்டர் பில்லர்ளா மேன மே கேட்டர் பில்லர்னா மேனபேச் செரி தானா அது ஓகே ஓகே
காலேஜ்லே மெக்கானிக்கல் இருக்காங்களே ஆளுங்க
இருக்காங்களா ஓகே ஓகே அ ட்ரிபிள் ஈ இப்போ நீங்க இ ஐ டியிலு ம மூவாளாள நீங்க ஐ டில போலா மேனு பேக்சரிங்லோ கோர் கம்பனியா மூவாகளா இல்ல
ஆமா ஆமா அத்ல கரெக்டா சொன்னிங்க ட்ரிபில் ஈனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சோ அதனால எலக்ட்ரானிக்ஸ் மேனிப்பேக்சரிங்ஸ் கம்பனிஸ் நெறைய இருக்கு ஃபாக்ஸ்கானு அந்த மாரி ட்ரை பண்லாம் ம்
ஓ பட் ஆனா உங்களுக்கு இன்டரஸ்ட் எப்டி ஜீ ஐ டில போனுமா இல்ல கோர்ல மூ மூவால்னு இருக்கீங்ளா
கோர்னா சம்பளோ கம்மியா வரு ஐ டினா கொஞ்ச சம்பள ஜாஸ்தியா வரு
என்னா சைட் பை சைட் எனா படிக்கிறீங்களா இ மாரி ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் ஓரின்யன்டடா எனா இன்ஸ்டியூட் எதனா பண்றீங்களா பைத்தான் படிறீங்களா
டேட்டா சைன்ஸ் படிசிட்ருக்க ஏ ஐ
டேட்டா ஓகே டேட்டா சைன்ஸ் படிகிறிங்க கிளைவுடு அது மாரி
மிஷின் லேர்னிங்
ஓகே ஓகே டெஸ்டிங்கு அதல்லா ஜீ டெஸ்டிங்லா எப்டி ஜீ கொஞ்ச ஈஸியா இருக்குங்களா
டெஸ்ட்டிங் வந்து ஈஸிதா ஆனா மார்க்கெட் பெருசல்ல அதுக்கு
ஆ மேக் டெவலப்பர் அதல்லா சொல்றங்களா அதல்லா ஸ்கோப் இருக்குங்களா
மேக்டு டெவலப்பரா அது பத்தி தா கேள்விப்பட்டது இல்ல ஜீ மேக்டு டெவலப்பர்னா மேக்டுலயே நீங்க டெலப் பண்ற மாரி வரு கரக் ட்டா ஒரு இது ஓ எஸ் மாரி டெவலமெண்டா ஆ எப்டி அது மேக் டெவலப்மெண்ட்னா
ஆ பட் ஆனா இப்போ இது ஏ ஐ ப்ஃபியூச்சர்ஸ்னால ஜாப்ஸ்லா ரொம்போ கொறைக்கிற மாரி சொல்றாங்களே அது எப்டி ஜீ அது ஓகே அது ஒன்னு ப்ராப்ளம் இல்லல்ல
இல்ல சேம் டாஸ்கு சிம்பிள் டாஸ்க்ஸ் எல்லாமே ஒரு ஆள் போடுறத விட ஏ ஐ மூலம் போல சோ அதனால மோஸ்ட்லி நெறைய ஜாப்ஸ் போயிட்டுருக்கு
ஆமாமா சொல்றாங்
ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் பண்ற வேலயே த்ரீ மெம்பர்ஸ் தா பண்ற மாரி இருக்குமா அது மாரிதா
ம் ஆமா
அப்டின் சொல்றாங்க சேர் செரி
நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க ஏ ஐ படிச்சு ஆல்ரடி நீங்க ஏ ஐ படிசிருப்பீங்ளா காலஜ்லயே
இல்ல ஜீ நா எ ஐ படிக்கல எது எனக்கு வந்து கோடிங் கோடிங்ல தா கொஞ்ச இன்ட்ரெஸ்டா இருக்கு அதனால பாக்லா கோடிங் இல்ல டெஸ்டிங்ல போலான் போடிங் இல்ல டெஸ்டிங்ல போல
ம் ஏதா படிக்கிறீங்களா கோடிங்கு
கோடிங்குதா ட்ரை பண்ற இப்போதிக்கு இன்ஸ்டியூட்க்கு பீஸ் பே பண்ணு அதுக்கவங் கொஞ்ச வெயிட் பண்றே பேமெண்ட் பே பண்ணணு
ம் ம் ம் எந்த இன்ஸ்டூட் எத பாத்தீங்கள ஏதாச்சு இன்ஸ்டூட் ஏதாச்சு பாத்தீங்களா
பாத்தே ஜி ஒரு ரெண்டு இன்ஸ்டூட்டு பாத்தே கிரீன்ஸ் டெக்னாலஜி சொல்ட்டு ஒன்னு பாத்தே அது சென்னையிலயே இருக்கு வேலச்சேரிலருக்கு அப்பறம் இன்னொரு இன்ஸ்டியூட் ஒண்ணு பாத்துருக்கே அது அண்ணா நகர்ல இருக்கு அதுவு இப்பத்திக்கு விசாரிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்டு அதுல படிக்கிறாரு பட் ஆனா பிளேஸ்மெண்ட் அந்தளவுக்கு இல்லன்றாங்க அங்க
செரி
பட் ஆ பட் கிரீன்ஸ்ல வந்து அதுல கொஞ்ச பிளேஸ்மெண்ட் இருக்குன் சொல்றாங்க பட் ஆனா அதுல அதிகமா கேக்குறாங்க
நீங்கள் சொல்றது கிரீன்ஸ் டெக்னாலஜியா
ஆமா ஆமா ஒன் லாக் பே பண் சொல்றாங்க
ஓகே நா கேள்விப்பட்ருக்கே பட் என்னன் தெர்லா எக்ஸாக்ட்லி நறையா பிராஞ்ஸ் இருக்கு சென்னைலியே
ஆமா ஆமா
நீங்க எந்த பிரான்ச்பா பாத்துட்ருக்கீங்க
என்ன ஜி புரில
எந்த பிராஞ்ச் பாத்துட்ருக்கீங்க
இது வேளச்சேரி இது வந்து துறைப்பாக்கம் வேளச்சேரி துறைப்பாக்கம் ஜி
ம் ம் ஓகே
ம் அந்த அந்த பிளான் அது காலேஜ் டைம்ல வந்து ஜென்ரல்தா நைன் டூ ஃபோர் வர்து
ஓகே ஓகே அதுகப்றோ மீட்டிங் வந்ருவீங்ளா
ஆமா ஆமா ஜி அவ்ளோதா உங்ளுக்கு எப்டி ஜி டைமிங் காலேஜ் டைமிங் எப்டி உங்ளுக்கு
அதேதா நா காலைல ஒம்போது மணிக்கு போனா கா மா சாய்ந்ரோ ஒரு அஞ்சு மணி ஆயிடு அஞ்சு ஆறு மணி ஆயிடு
அப்டிங்ளா எதுனா ஸ்போர்ட்ஸ்லா எதுனா பண்வீங்களா இல்ல அவ்ளோ லேட் ஆவுது எல்லா எல்லா காலேஜூ த்ரீ தேட்டி ஃபோர் ஓ கிளாக் ஓட கிளோஸ் ஆய்டுங்க
ஆமா கரெக்ட்தா பட் எ காலேஜ்ல வந்து ஃபோர் ஓ கிளாக் குளோஸ் ஆய்டு பட் என்னன்னா சம்டைம்ஸ் நா வெளியில போய் ஃபுட்பால் ஆடுவே ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச வெள்ல போய் சாப்ட்டு வருவே சோ அதனால அஞ்சு மணி ஆறு மணி ஆயிடு அதுக்குள்ளே டைமு
நீங்க எப்டி பி காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு சென்னை சென்னையிலதா இருக்கு பிளாட்டு
இல்ல ஜி ஃப்ரெண்ட்ஸ் கூட நா வந்து ஒரு ரூம் ரூம் எடுத்திருக்கே சோ அந்த ரூம் த தங்கிட்ருக்கே ஜி
ரூம்லதா இருக்கீங்களா இட்ஸ் ஓகே எப்டி ஃபுட்டு்ல்லா நல்லாருக்குங்ளா எப்டி ரொம்ப ப்ராப்ளம் இல்லல எதுவு
சாப்பாடு வந் து ஓகே தா சச்சின் நா சம்டைம்ஸ் வெளில சாப்புடுவே சம்டைம்ஸ் நானே சமயல் செஞ்சு சாப்டுவே
அப்டிங்களா சூப்பர் சூப்பர்
நீங்க எப்டி ஜி ஃபேமிலியோடவா
ஆமா ஜி நா இங்க ஃபேமிலியேல்லா இங்கதா இருக்கோ எனக் காலேஜே டிராவலிங்கே ஒன் ஹவர் தா ஜி ஆகு
ம் ம் ம் ஓகே ஓகே புரியுது புரி
எம் டி சில போற மாரி இருக்கு ஒன் ஹவர் ஆகு போயிட்டு வர ஒரு டூ ஹவர்ஸ் ஆய்டு
ம் எனக்கு ஆல்ரெடி இங்க காலேஜ் பஸ் இருக்கு ஜி
இருக்குங்களா ஆ அப்ப யூஸ் பண்ணிக்கலாமே பட்டு ஃபீஸ் அதிகமா இருக்கும்ல
இல்ல கண் எங்களுக்கு வந்து காலேஜ் பஸ்ஸு ஃபீஸ் சேத்துதா இன்குளூட் பண்ணுவாங்க
அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலா பஸ்ச எதுக்
ஆ நாங்க எப்பமே இல்ல நா யூஸ் பண்ணிட்ருக்கே லேட்டாச் சுன்னாதா நா சம்டைம்ஸ் என் டி சி பஸ் யூஸ் பண்ணுவே பட் மோஸ்ட்லி என்னோட காலேஜ் பஸ்லே போயிடுவே
அப்டிங்களா ஏன்னா ஏன்னா ஃபீஸ் கட்டி இப்போ அது கொஞ்சோ வேஸ்ட்டா போதுல அதா சொல்றேப்டி சேரி
சேரி ஜி நா உங்களுக்கு நாளைக் கால் பண்றே சேரிங்ளா
ஓகே ஓகே ஜ ஓகே ஜி பாய் ஜி டேங்க்யூஸ்